ஹலோ என்னடா செய்றீங்க ஆ நல்லா இருக்கேன்டா நல்லா இருக்கேன்னா கொஞ்சம் டல்லா இருக்கே
ஓகே ஓகே ஆ நாங்க என்ன செய்றோ இந்தா இந்த கால் பேசலாமேன்னு சொல்லிட்டு வேலையெல்லா பாக்காம உக்கார்ந்துட்டு இருக்கே
ஓ அப்படியா
ஆமா அந்த பேசி முடிச்சுட்டு போய் வேலைய பாப்போ அப்டின்னு
சேரி சேரி மழையா அங்க இங்க வெளுத்து எடுக்குது மழ
அப்டியா இங்க ஒரு மேகமா இருந்துது நேத்து லைட் டா ரெண்டு தூரல் தூருச்சு
ம்
அவ்ளோதா அவ்ளோதா மழையெல்லா வர்ல நேத்து மழ வர்ல ஆனா முந்தாநேத்து நல்லா இடி மழ நல்லா வந்தது ம்
ம் இன்னை காலையிலருந்துமே இப்ப மூடிட்டு தா இருக்கு மழை இல்ல ஆன நல்லா மூடிட்டு இருக்கு நேத்து பவர் கட்டு மழை டியூஷனுக்கு பசங்க வரல அ ஒரு மாதிரி போச்சு சாயந்திரம்
ஆ பசங்க வெளயாடுனா ஜாலி தானே உங்களுக்கு ஏதாவது பஜ்ஜி செஞ்சு சாப்பிட வேண்டிய
கொஞ்சம் வெளியில போறோம் திருப்பதி போறோம் ஒரு ரெண்டு நாளு
ஓகே ஓகே ஆ
ரெண்டு நாள் லீவ் விடுறதா வருதுல்ல
ஹம் ஹம் ம்
அப்போ இப்டி ஆ இப்போ என்ன ஆகும்ன்னா ஜூன்ல உங்களுக்கு கிளாசஸ்ல்லா எடுத்துட்டு சடன்னா ஜூலைல பர்ஸ்ட்டு சைக்கிள் டெஸ்ட் குடுத்துருவாங்க பாருங்க
ஆமா ஆமா ம்
பாத்து முடிஞ்சவோன்னே
ம்
அந்த மழைய ரீசன் சொல்லி இந்த பிள்ளைங்க வராம இருக்குதுங்க இனிமேல் மழை காலம் வந்துட்டு அதுங்க வராமே இருந்ததுங்கன்னா என்ன பண்ணுங்க நான் அதுதான் ந சொல்லிட்டேன் இல்ல கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அனுப்புறதுக்கு அப்டின்னு
ம் ம்
அப்புறம் கடைசியில நம்மளால பு்ரோக்ரஸ் கொடுக்க முடியாத மாரி ஆயிடக் கூடாது இல்லடா
ம் ஆமா ஆமா ஆமா ஆ பசங்களுக்கு கிளாஸுக்கு வந்து ரெயின்கோட்டு போட்டுட்டு இல்ல கால் வருது
ம் ஹலோ
நீங்க பேசுங்க பேசுங்க கேக்குது இல்ல உங்களுக்கு பேசுறது
ம் கேக்குது இல்ல இல்ல உங்க யார் சைடு டவர் ப்ராப்ளம்னு தெரியல இது ஆடி வருது என்ன பண்ணலான்னு இருக்கீங்க
ம் ஆடில ஆடி வருது ஆக்சுவலா வந்து எங்க அம்மா வீட்ல இருக்கும் போதுதான் சாமி நல்லா கும்பிடுவோம் கொண்டுவோ
ம்
ஆமா அப்புறம் மேரேஜ் ஆயிட்டு எங்க வீட்டு சைடுல அவ்வள சாமி கும்பிடுற பழக்கலாம் ஒன்னும் கெடையாது அதனால் நானும் அவளக்கா எங்க அம்மா வீட்டு போய் கும்பிடுவேன் ஊர்ல இருந்தா
ம் ம்
அவ்ளோதான் நானும் கும்பிடுறது இல்லப்பா ம்
ஆடி பதினெட்டு இப்ப உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு ஆடி பதினெட்டு
அ ஆடி பதினெட்டுக்கு ஜஸ்ட் அந்த சரடு மாத்துவோம்
அப்பா இப்ப உங்க குரல் நல்லா கண்ணீர்ன்னு கேக்குது
அப்டியா ஆ செரி செரி ஓகே ஓகே
சரடு மாத்துவிங்களா டா
ஆமா ஆடி பதினெட்டுக்கு சரடு மாத்துறது அப்புறம் வந்து அதான் எங்க அம்மா வீட்டு வீட்டுல வந்து அந்த ச சாமி கும்பிடுவாங்க ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு கும்பிடுவாங்க ஆ அந்த மாரி அ தண்ணி வச்சு பைப்பு பைப் பா இல்ல கிணறா எங்க நமக்கு
ஆமா
ஸ் நல்ல தண்ணி வந்து என்ன சோர்ஸோ
கும்பிடுவாங்க நானு அதுக்கு தா கும்பிடு
ஆமா அப்டி வச்சு கும்பிடுவாங்க ஆக்சுவலா என்ன நல்ல தண்ணி இடமோ அங்க வச்சு கும்பட்றது நா மேரேஜ் ஆயிட்டு நா தனியா கும்ப்ட்டது கெடையாது இந்த மாரி போயி தா கும்பட்றது யார் வீட் ட்டுக்காது போய்
நா ஆடி ஒண்ணு வழக் கோ இல்ல அம்மா வீட்ல ஆனா ஆடி பதினெட் ட்டு அம்மா வீட்ல வழக்க இருந்தது ஆ அங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கன்னிமார் சாமினு ஏழு கல் எடுத்து வச் வச்சு கும்பிடுவாங்க
ஓ அப்டியா ம்
குட்டி குட்டியா ஏழு கல்லு போய் தேடி எடுத்துட்டு வந்துருவாங்க அ எடுத் எடுத்துட்டு வந்து அத நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமோ வச்சு அதுங்கம்ம அந்த கல்ல வந்து இந்த அ நல்ல தண்ணி விடுவாங்கல்ல அந்த பைப்புக்கு கீழ அடுக்கிடுவாங்க அடுக்கி ட்டு அங்கதா எல போட்டு கும்புடுவாங்க தண்ணி டேங்க்கு அந்த இட இருக்குல்ல அந்த பைப்பு தண்ணி டேங்க்கு கிட்ட கிட்டக இருக்கு
ஆமா ஆமா ஆமா
ஆ அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமோ வச்சுட்டு சரட அது மேல போட்டுட்டு பூ அது மேல போட்டு உட்டுட்டு அந்த காப்பர் சீருக் தெர்ல்ல
ம் ம் ம் ம்
காப்பரிசி செய்வீங்களா
ஆமா செய்வாங்க செய்வாங்க ம்
காப்பரிசி ம் தோணுச்சுன்னா சக்கர பொங்கல் வைப்பாங்க இல்லன்னா வைக்க மாட்டாங்க அ பேரிக்கா கண்டிப்பா வைப்பாங்க
ம்
வெச்சு காமாட்சி அம்மன் வெளக்கேத்தி சாமி கும்ப்ட்டுட்டு அப்றமா கொஞ்சோ நேர கழிச்சு ஏ கையில கட்டி உட்டு எங்க அம்மா கழுத்துல கட்டிக்குவாங்க
எங்களுக்கு அந்த ம மஞ்சள் கலர்ல கயிறு தா மஞ்ச கலர் கயிரா நறையா வச்சிருப்பாங்க அது பக்கத்தில இருக்க எல்லாரையு கூப்ட்டு சாமி கும்ப் பிட்டு மாத்தி அந்த கயிற கட்டிக்கிறது அந்த மேரேஜ் ஆனவங்க அந்த மாதிரி மாத்தி மாத்தி சும்மா நூல் மாதிரி ஆ மஞ்சள் தடவி நூலு ஆ அது மாத்தி மாத்தி நிறைய பேர் வந்து கட்டிக்கிறது ஆமா ஒரு மூணு நாளைக்கு அத கட்டிட்டு மூணாவது நாள் அத கழட்டி தண்ணி எங்க ஓடுதோ அதுல போட்றது அந்த மாதிரி முன்னல்லா கெணறு இருந்தது எங்க வீட்லயுமே கெணறு இருந்தது அதுல போட்றது ம் இப்ப எங்க கிணறே இல்ல எங்க வீட்லயு இல்ல மூடிட்டாங்க போர் தா இப்ப எல்லா
ம் கெணறுமே வத்த ஆரம்பிச்சிருச்சுடா
ம் ஆனா எங்க அத் அத்த வீட்ல இருக்குது கெணறு எங்க மாமியார் வீடு இருக்கு இல்லையா அங்க கெணறு இருக் குது எங்க வீட்டுக்கார் போயிட்டா வந்து அந்த கேணி தண்ணி தா எடுத்து குளிப்பாங்க மோந்து அத இன்னு அந்த இது ஏ பைய அத பாத்துட்டு ஏ நா அந்த தண்ணில தா குளிப்பே குளிப்பேன்னு சொல்ட்டு அந்த பக்கெட் போட்டு வெளையாட்றது அவனுக்கு ஒரு ரொம்ப புடிக்கு அவனுக்கு
ஏ அதெல்லா இன்னு இருக்கே அதுக்கு சந்தோஷப்படுங்க
ஆமா ஆமா ஆமா
கெணறு வறண்டு போய் மூடிட்டாங்கல்ல
ஆமா ஆமாமா அதா அந்த கெணறு எப்போமே தண்ணி இருக்கு அது எனக்குமே திடீர்னு ஆசையா இருந்துச்சுன்னா தண்ணி எறப்பே ஆ தண்ணி எறப்போ அப்டின்னு சொல்ட்டு திடீர்னு சும்மா எறச்சி கால் கழுவுறதுக்கு எதுக்காவது ஆமா ம்
ம் நா இங்க கல்யாணாயி வந்ததுக்கப்புறம் ஆ மொத வருஷ கல்ல தேடி சுத்துனண்டா ஆ எங்க மாமியார் வீட்ல வழக்கோ இல்ல ஆனா நம்ம கும்புடுவோமே அப்டின் ட்டு மொத வருஷ கல்ல சடி சுத்துன இங்க நாம இருக்குற எடத்து ல ஒரு கல் இல்ல போல கல்லே கெடைக்கலடா எனக்கு அப்புறோ என்ன பண்றதுன்னே தெரியில ஆ கல்லு இல்லாம சாமி கும்புட்லாமா என்னன்னு தெரியில அப்றம் யார் வீட்லயோ அந்த வீடு கட்டுற த்துக்கு குட்டி குட்டியா ஜல்லிக்கல்லு வச்சிருப்பாங்கல்ல அத கொண்டு வந்து அதுக்கு கழுவவு முடியல மஞ்சள் குங்கும வக்கவு முட்ல குட்டி குட் டியா இருந்துச்சு எப்டியோ வச்சு சாமிய கும்ட்டுட் டு அடுத்த வருஷ என்ன பண்ண கெளம்பி பீச்சுக்கு போயிட்டே பேசாம போயிரலான்னு
ஆ சேரி சேரி சேரி
போயி மணல குட்டு குட்டா ஏழு உருண்ட உருண்டையா புடிச்சு வச்சு அதுங்களுக்கு சாமிய கும்ட்டுட்டு அத அப்டியே எடுத்து கரச்சு விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்ட
ஆ அப்டியா எங்க அங்கேயே கும்ட்டுட்டீங்களா
என்னடா ஆ பீச்லயே கும்ட்டுட்டே ஆமா ஒருத்தங்க ஒரு ரெண்டு மூணு பேரு என்னோட சேந்து அவுங்களு கும்புட்டாங்க அப்பதா எனக்கு ஆ பரவாயில்ல நம்ப ஒண்ணு தப்பு பண்ணல அவுங்களு கும்புட்றாங்க இந்த ட்ரெடிஷன் இங்க இருக்கு அப்டின்னு மனசுக்கு பட்டுச்சு அங்க ஏக்கு வீட் ல இருந்து எல்லாத்தையு எடுத்துட்டு போயாச்சு அங்கேயே வச்சு எல்லாத்தையு படச்சு கும்ட்டுட்டு கொஞ்ச நேர உக்காந்து இருந்துட்டு பொங்கலு அது இத எல்லா சாப்ட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்ட அதுக்கப்புறத்துல அப்புறத் துல வந்து இந்த கல்லு பீச்சுன்னு தேடி சுத்தறது இல்ல வெறுமனே கயிறு மட் டு சாமி மேல போட்டு கட்டிக்கறது பதினெட்டுக்கு காப்பரிசி வச்சு கும்ட்டுறதுரா சுருக்கிட்டே
சேரி ஓகே ஓகே ஆமா எ இ க்குற எடத்துக்கு தகுந்த மாரிதா நம்ம சாமி கும்புட முடியு ஆமா ஆ ஆமா ஆமா
ஆடியி தா வந்து பண்டிகைய அழைக்குன் சொல்லுவாங்க ஆடி வந்துருச்சுன்னு வைங்க அதுக் கப்புற உங்க வர்ஷ எப்டி ஓடுதுன்னே தெரியாம ஓடு
ஆடி போய் ஆவணி போய் இந்த ஒரு படத்துல சொல்ற மாதிரி டாப்பா வந்துரு ஆ ஆமா ஆமா
டோ அவனோடது ரொம்ப பிடிக்கு
ஆ அது ஆக்சுவலா வந்து அப்போதைக்கு நம்ம காலேஜ் படிச்ச சமயத்துல அது புடிச்சிருந்துது இப்ப பாக்கும்போது அவ்ளக்க ஓகே ஆ ஓ கே அவ்ளவுதா அப்போதைக்கு நமக்கு அந்த வயசுக்கு அந்த படம் புடிக்குது அவ்ளவுதானே தவி ர அ படோ ரொம்ப இதுன்னல்லா இல்ல ஒரு காமெடியாருந்துது
ஆ ரொம்ப நாள் கழிச்சு டிஃப்ரெண்டண்டாருந்துது அந்த காமெடி அக்ட் எல்லா ஆ காமெடிக்காக தானே தவிர மூவிக்கு அவனுக்கு ட்டு இல்ல ரொம்ப நாள் கழிச்சு ம்
ம் ம் ஆமா சிரிப்பாருந்துது நமக்கு அவ்ளவுதா அதுதா முக்கியம் போனோமா ஸ்ட்ரெஸ் இல்லாம அதுவு அப்போதைக்கு வந்து நல்லாருந்துது இல்லயா நம்ம இளமை பருவத்தில ஆமா அது மாரி வருத்தப்படாத வாலிப
அ யூ செம்ம படோன்டா
அ அப்பயுமே அந் த அந்த சமயந்தான அதுக்கெல்லா
படோ சிரிச்சு சிரிச்சு
ஆமா எங்க இப்போ அந்த மாரி ரொம்ப அதாவது த்ரில்லராருக்குணு டிஃப ஆ ஆமா மூக்குத்தியம்மன் நல்லாருந்துது இல்ல இருந்தாலுமே த்ரில்லரா இருக்கணு டிஃப்ரெண் ட்டா இருக்குணுன் சொல்லிட்டு ஏதோ டிஃப்ரெட் டிஃப்ரொட்டா யுனிக்கா படொ எடுக்குறோன்ட்டு என்னெனவோ எடுக்குறானுங்க அத நாம படத்த வந்து ரொம்ப சீரியஸ்னெஸ்ஸா பாக்குற மாதிரி என்ன சொல்றாய்ங்க இந்த படத்துல அப்டின் நமக் கு அப்டியே அ வாட்டு வாட் நெக்ஸ்ட் அப்டிங்கிற மாதிரி இருக்குது
நே நா ஒரு ரெண்டு மூணு இந்த தரல்லா ரொம்ப ஹைப்பு குடுத்த படத்துக்கு போய்ட்டு ரிட்டன் பாதில வீட்டுக்கு வந்துர்லாமான்லா யோஸ்ச்சிட்டே நானு அய்யோம்மா
அ அ ஆ அதுவு உண்மையா இருக்கிறத எடுக்கறோ ஆ அப்டிங்கற ஆ லியோ அது நா போகவே இல்லையே
மே எனக்கு அவுங்ள ரொம்போ புடிக்குண்டா படோ இதுதா ஃபஸ் ட்டு படோ அவுனோட படோ நா தேட்ருல பாக்குறது எப்ப சின் ன பிள்ளைல காதலுக்கு மரியாதை பாத்தது அதுகப் றோ விஜய் படோன்னா லியோவதா நா தேட்ருக்கு போய் பாக்றே அந்த அந்த மியூசிக் வந்துச்சுல்லே லியோ யோ ன்னு அப்புல்லா மியூசிக்லா வச்சில்ல குட்டிமா சொல்லு பிளடி ஸ்வீட் அப்டிங்கு
ம் ம் ம்
சரினு ரொம்போ ஹைப்பு குடுக்குறாங்ளே எல்லாருன்ட்டு போய் பாத்தா
ம்
லா அடிதடி
ம் ம் நாங்க வந்து ஆக்சுலா வந்து அந்த மாரி படத்துக்லா கே ஃபேம்லியோட போ முடியா அதா இப்ப போனா ஃபேம்லியோட தானே போறோ ஒரு நல்லா இருக்கு ரிவ்யூஸ் நல்லா இருக்குது கொழந்தைங்கல்லா பாக்கலா அப்புட்னாவே இப்பெல்லா நாங்க என்ன ஜுராசிக்பார்க் போனோ ஃபேம்லியா ஆ அதுவு போல போல நாங்க ஆ அந்த மாரி பசங்ளோட பாக்கற மாரி இருக்கா அப்டின் ரிவியூஸ் ஓக்கேவா அப்டின்ட்டுதா போனது ம் லியோ வந்தனால நா கட் பண்ணிட்டே பிள்ளைங்க ஆ கிருஷ் னாக்கு வந்து ஏ பொண்ணுக்கு வந்து ஆ வந்ததே தெரிய கூடாது வந்தது தெரிஞ்சா கூட்டிட்டு போ கூட்டிட்டு போம்பாளேன்ட்டு
ஓ
ஆமா அதனால சொல்லறதே இல்ல ஆ
என்னமோ அங்க போயி பல்ப்பு வாங்கிட்டு வந்த மூமண்ட்டு மாரி கொஞ்சோ கொஞ்சோல்லா புடிச்சிருச்சிடா அந்த ஸ்டாட்டிங்கு அந்த கே கேஷ்மீர்ல இருக் கிறது அந்த இதெல்லா வந்து ரொம்போ புடிச்சிச்சி நல்லாதா போச்சி அப் பிடியா ஐடியாவே இல்லையோ
இல்ல நா அந்த படமே பாக்கல சுத்தமா
ரொம்போ சந்தோஷம் தாய்க்கிழவி பாத்தீங்கிளா பிட்டுசீனாவது பாத்தீங்கிளா
நா தாய்க்கிழவி படம் பாத்துட்டே
பாத்துட்டீங்கிளா ஐயோ செம படன்டா
ஆமா படம் பாத்துட்ட ஆ நல்லா இருந்தது நல்லா இரு
தாவு இருந்தது கருத் தாவு இருந்தது
ஆமா ஆ நல்லா
தேட்டர்லல்லா நல்லா கத்து கத்துன் கத்துன நால்லா
ம் நாங்க சும்மா நெட்ஃபிளிக்ஸ்ல இதுலதா பாத்தோ டிவிலதா பாத்தது அண்ணா வீட்டுக்கு போயிருந்தோ அப்போ எதாவது பாக்கறீங்ளா அப்டின்ட்டு செரி இந்த படம் பாக்கல நல்லா இருக்குன் சொன்னாங்க அப்டின் எல்லாருமே ஃபேமிலியா உக்காந்து பாத்தாச்சி சரி போடு இந்த படத்த அப்டின்ட்டு எல்லாரு லீவ்ல தா பாத்தோ ம் சேரி எல்லாரு சேந்து பாத்தாச்சி ஆமா
ஃபேமிலியோட இருக்கறதே ஒரு அழகு தருணம் தா இல்ல